ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
என்ன பண்றீங்க
நான் சும்மாதான் நீங்க
நானும் சும்மாதான் இப்பதான் சாப்ட்டு வந்து உக்காந்துட்ருந்தேன் சாப்ட்டீங்களா நீங்க
ஆ நான் சாப்ட்டேன் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் வந்து ரசமும் சோறும் கூட்டும் சாப்ட்டேன்
அப்டிங் நான் வந்துட்டு சாப்பாடும் பருப்பு கொழம்பும் சாப்ட்டேன்
அப்டிங்களா தொட்டுக்க
தொட்டுக்க வந்துட்டு முட்டங்க
ஓ செரி செரி
ம்
வேற என்ன சமப்பி நீங்களா சமச்சீங்களா இன்னிக்கி
இல்ல இல்ல அம்மாதான் சமச்சாங்க உங்க வீட்ல
எங்க வீட்ல எப்பவுமே அம்மாதான் சமைப்பாங்க
ஆ வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க
ம்
ம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா
இல்லல்ல எனக்கெல்லா சமைக் தெரியாது உங்களுக்கு தெரியுமா
இல்ல எனக்குத் தெரியாது
அப்டிங்ளா சமைச்சு பழகுங்க
ம் நீ எனக்கு இந்த கொஞ்ச இந்த நூடுல்ஸ்ஸு சா டீ அதுதா போட தெரியு
ஆ எனக்கும் அது தா தெரியு அதுக்கு மேல எதுவு தெரியாது
தோச அதெல்லாம் பழகிருக்கே ஒரு ரெண்டு மூணு டைம் ஆனா அந்த என்னன் தெர்ல அது அப் படியே மாவு கல்லே ஒட்டிருச்சா
அப்டிங்ளா
ஆ எங்கம்மா ரெண்டு புது எங்க அம்மாக்கு ரெண்டு புது கல்லு நா வேஸ்ட் பண்ணிட்டனா அதுக்கப் பறத்துலருந்து போட்றதே இல்ல நானு
சேரி சேரிங்க
நீங்க எப்டி தோச அதெல்லா
ஆ அதெல்லா செய்வே நானு அதெல்லா எதுவு பிரச்சன இல்ல வீட்ல எனக்கு வந்து திடீர்னு செஞ்சி தர மாட்டே சொல்லுவாங்க அப்போ நானே போயி செஞ்சிப்பங்க
எனக்கு எங்க அக்கா அம்மா இருக்கறனால எல்லா போட்டு குடுத் தறனாலே எனக்கு அவ்ளோக்கா வேல வராது
அப்டிங்ளா எங்க வீட்ல நாந்தா அக்கா அதனால நாந்தா கொஞ்சோ செஞ்சாகணு
அப்டிங்ளா உங்களுக்கு தம்பி இருக்கா தங்கச்சி இருக்கா
தம்பி உங்ளுக்கு
எனக்கு அக்கா இருக்காங்க
அக்காவா ம் நீங்க இப்ப படிக்கிறீங்ளா இல்ல என்ன பண்றீங்க
நா இப்ப படிச்சிட்டுதா இருக்கே
படிச்சிட்ருக்கீங்ளா
நீங்க படிச்சி முடிச்சிட்டீங்ளா
ஆ நா ஸ்கூல் முடிச்சிட்டே
ஓ இப்ப அடுத்த காலேஜு
ஆமாமா
காலேஜ் போயிட்ருக்கீங்ளா இன்னு புதுசா
இல்லல்ல இனிமே தா சேரணு இன்னியு போர் டு ஃபை மந்த்ல தா ஓப்பனாகு
ஓ அப்டிங்ளா
ஆமாமா
ஃபோர் டு ஃபை மந்த்ஸ்னா ரொம்ப லேட்டாயிருல்ல
ஆமாமா ஆர்ட்ஸ் காலேஜ்னா சீக்கிரோ ஓபனாயிரு நா மெடிக்கலா அதனால
ஆ மெடிக்கல் எப்டியு லேட்டாகு
ஆமா அப்றம்
செர் நீங்க லீவ்ல என்னா பண்ணிட்ருக்கீங்க எதோ புதுசா எதோ பண்ணீங்ளா
இல்லல்ல லீவ்ள புதுசால எது பண்ல ஐடியாலா நெறைய இருந்துச்சி அது பண்லா இது பண்லான்னு அப்டியே தூங்கி தூங்கியே ஒவ்வொரு நாளு போய்ட்ருக்கு
அப்டிங்ளா
ம் ஆமா ஏதாச்சு பண்ணணும்
ஆ இன்னும் உங்களுக்கு லீவ் இருக்கறனால நீங்க ஏதோ பண்ணலாம்
ஆமா ஏதாச்சும் இனியும் யோசிச்சிட்டே இருக்கே என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்ல இப்போ
உங்களுக்கு ட்ராயிங் அந்த மாரி எதுலயோ ஸ்டோரி ரைட்டிங் எதுலயோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா
இல்ல இல்ல அப்படியெல்லா எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனாலதான் சும்மா ஒக்கான்ட்டு இருக்கேன்
ஓ அப்டிங்களா நியூ ட்ரிப் எங்கேயோ போயிட்டு வந்தீங்களா
இல்ல வீட்டு்ல கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நானே பக்கத்துல எங்கயாச்சு எல்லா வண்டி எடுத்து ட்டு நானு என் ஃப்ரெண்டும் அப்படியே போய்ட்டு வருவோம்
ஓ சேரி சேரி
ம் ஆமா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா
ஆ நா வண்டி ஓட்டுவேன்
ஒங்க வீட்டுல ட்ரிப் எல்லாம் கூட்டிட்டு போனாங்களா
ஆ இப்பதா கொஞ்ச நாள் முன்னாடிதான் போயிட்டு வந்தோம்
ஆ நாளைக்கு போலான்னு ஒரு பிளான் இருக்கு அது என்னன்னு தெரியல
ஆ நாளைக்கு சண்டேனால எல்லாத்துக்கு எங்கேயோ வெளியே போற பிளான் இருக்கும்
ஆமா ஆமா உங்களுக்கு எந்த பிளான் இல்லயா
எங்களுக்கு சண்டேனா எப்பவுமே சாய்ங்காலோ சாப்பாடு வெளியதா சாப்டுவோம்
ஆ
அப்டியே எங்கேயோ சுத்துறது எங்கேயோ ஏதோ பொ பொருள் ஏதோ வாங்கணுன்னா அப்டியே வாங்கி சாப்ட்டு வந்துருவோம்
அப்படிங்களா ம் சேரி சேரி ஃபேமிலியா போவீங்களா இல்ல தனியா நீங்க ப்ரெண்ட்ஸ்
இல்ல சண்டே வந்து ஃபேமிலியாதா போவோம் ஃபேமிலியா போய் எல்லா ஏதோ பொருள் வாங்கி எங்கேயோ மால்லை இல்லனால் லேக் அந்த சைடு எல்லா சுத்தி சாப்ட்டு வருவோம் பிரெண்ட்ஸோட போனா நான் வேற நாள் லைக் இந்த லீவ் டைம் இருக் வேற எப்படியாவது போயிட்டு வந்துருவே
அப்டியா உங்களுக்கு ஸ்கூல் தெறந்துருச்சா
இல்ல இல்ல எனக்கு இப்ப ஸ்கூல் முடிஞ்சிருச்சு
ஓ இப்ப நீங்க எந்த காலேஜு
எனக்கு அடுத்த வாரம் தா இன்னும் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் தா நானு
ஆ ஓகே ஓகே
அடுத்த வாரம் ஆல்மோஸ்ட் ஓபன் ஆயிரும்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க
ம் ஓகேங்க
அதனால ஒரு வாரமா அந்த காலேஜ்க்கு வாங்குனது பேஃகு ட்ரெஸ்ஸு செருப்
ம்
எல்லா புதுசா வாங்கறதுனால டெய்லி சாய்ந்தரம் ஷாப்பிங்லயே போய்ருது
ஓ ஒங்களுக்காச்சு கலர் ட்ரெஸ் எனக்கெல்லா யூனிஃபார்மு
ஆமா யூனிஃப் அதனால ஒண்ணு நல்லது உங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கறனால டெய்லி என்ன போட்டுட்டு போனுனு உங்ளக்கு யோசிக்க தேவ் இல்லல்ல
அதூ ஒரு வகையா பாத்தா நல்லதா தா இருக்கு ஆனா இருந்தாலு ஃப்ரெண்ஸ் எல்லா ட்ரஸ் எடுக்கறதே அது ஒர் மாரி ஜாலியா இருக்காங்க எனக்கு என்ன வண்றதுன்னே தெரில ஆமா
இப்பு எனக்கே நா டெய்லி ட்ரஸ் வாங்குறதில்ல டெய்லி என்ன போட்றதே டெய்லிவ் டெய்லியு ஓர் நம்மளுக் புது ட்ரஸ்ஸு புது ஆட் வேண்னா என்ன வாங்கறதுன்னு அப்டி கொழம்ப்பி சுத்திட்ருக்க
அப்பிடியா ஹுஹு
ஆமா
ஒரு வன் மந்த்து ஒரு மாய் ஜாலியா இருக்கு அதுக்கப்றோ
அதுக்கப்ற எனஸ் கூல் மாரிதா போகுல் ஆனா ஸ்கூல் கூட நல்லா இருந்ச்சி எலா யார்ட்யு கேட்டா காலேஜ்லல்லா ஸ்கூல்ல இருக்ற மாரி சந்தோஷமா இருக் முடியாதே
அ அப்டிதா எல்லாரு சொல்றாங்க
அப்டுதா எல்லாரு சொல்லுவாங்க
ம் இது போனாதா தெரியு நம்மள்க்கு எப்டி இருக்குன்னு
அதுதா
நீங்க ஃப்ரெண்ஸோட போறீங்ளா இல்ல தனியா போறீங்ளா
எனக்கு ஃரெண்ஸு இருக்காங்க ஆனா அவிங்க என்னன்னா அவங்க வேற டிபாட்டுமெண்ட்டு
ஆ
நா வேற அவங்க வேற எனக்கு வந் எங்க காலேஜுக்கு ரெண்டு ஷிஃப்ட்ருக்கு காலைல சாய்ந்ரோ நா எடுத்த க்ரூப் ஆ நா எடுத்த க்ரூப்பு சாய்ந்த்ரோ ஏ ஃரெண்ட்ஸ் எடுத்தது காலைல
அப்பிடியா அதுக் பக்கத்துலே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கல்லா அங்கதா நானு போறே
ஓ அப்டிங்ளா
ஆமா ஆமா
ரெண்டு பக்கத்து பக்கத்துல்தா இருக்கு ஆப்போசிட்லே ஒரு கேட்ருக்கு எனக் தெரிஞ்சே
ஆமா பக்கத்துலதா இருக்கு நீங்க இது கல்ஸ் மட்டுமா இல்ல
இல்ல இல்ல எல்லாரு கோஹெட்டுதா
கோயேடா ஓகே ஓகே என்னோட ஃப்ரெண்ஸ் நறையா பேர் அந்த காலேஜ்லதா ஆனா எல்லாருமே மானிங்தா போறாங்க யாரு ஈவ்னிங் போல
அப்பிடிங்ளா நா கேட் ட்டு பாத்த கோர்சு ஆஃப்டநூன்தா சொன்னாங்க
ம் பரவால்ல தூங்கலால்லக்கா மானிங் தூங்லால்ல
அதா ஏனா மார்னிங் இப்பு பாத்தோனா எய்ட் ஃபாட்டி காலேஜ்ல இருக்குணு அப்படா ஏ வீட்லருந்து பஸ் அவ்ட் பஸ்ல வரனால நா ஒரு செவன் தாட்டிக்கு கெளம்புற மாரி இருக்கு
ம்
அப்ப நா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஸோ க்ளாக் எந்திரிச்சி ரெடி ஆனாதா என்னால போய் டைமுக் சேர முடியு
ஆமா ஆமா அதுக்கு ஈவ்னிங்கேம்
அதுக்கு மாத் தியான பேச்சு வன் ஓ க்ளாக் நா பொறுமையா சாப்ட்டு எந்திரிச்சு சாப்ட்டு பொய்க்லா
ஆமா எனக்கல்லா ஈவ்னிங் மார்னிங்லா இல்ல ஃபோர் தேர்ட்டி வரெக்கும்மாம்மா
ஃபுல் டே ஃபுல் டே காலேஜ் எல்லா ஸ்கூல்மாரியே இருக்குல்ல
ஆமா அதூ ஹாஸ்பிட்டல் குள்ளயே
ஆ நா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்கே ஒரே கூட்டமா இருக்கு எப்பவ்மே
ஆமா இங்கதா பக்கத்துல ஒரு ரெண்டு ப்ளாக் இருக்கு அதுல ஒரு ப்ளாக்ல நா படிக்கெற
அப்டிங்களா எப்பிடியு ஒரு ஒரு வருஷோ தியரிதான நடத்துவாங்க
அது எதுமே என்னன்னு தெரில எனக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல வீட்ல சொல்றாங்கன்தா படிக்கெற
ஆனா உண்மையா அதுல நல்லா காசு எத்தி எனக்கே இப்ப கொஞ்ச நாள் முன்னாடிதா பல் ட்ரீட்மண் எனக்கு இப்பதா ரூட் கேனல்லெல்லா சொத்த பல் இருந்ச்சு எனக்கு அது எடு இப்பதா புது பல்லு போட்டாங்க எனக்கு ஒரு பல்லுக்கே எட்டாயிர்வா வாங்குனாங்க
அப்பிடியா
ஆமா அதுல எல்லா நல்லா காஸ் சம்பாரிக்லா
வீட்லயு அது சொல்லிதா அது படிக் சொல்றாங்க ஆனா ரொம்ப கஷ்டமாம அது படிக்கெறது நேத்து ஹாஸ்பிட்டல் போய்ருந்தோ அப்போ எங்க அப்பா ஓட ஃப்ரெண்டு் சொல்லியிருந்தாரு ரொம்ப கஷ்டோ அது படிக்கெறது அ
அத படிக்கறது அ எனா இதெல்லா ரொம்ப பாத்து பாத்து செய்றதுனால கஷ்டொந்தா
ஆமா ஆர்ட்ஸ்னா எதாச்சு கூட கதை அடிக்கலா அதுக்கு ப்ரூஃப் எல்லா இல்ல இதுல எலா போய் கதை அடிச்சன்னா என்ன தொரத்தி விட்ருவாங்க
ஆமா
ம் ட்வல்த்ல எவ்ளோ மார்க்கு
நா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குன
ஃபை ஹண்ட்ரடா
நீங்க இல்ல இல்ல நா சயின்ஸ்சு தா கம்ப்யூட்டர் சயின்ஸ்சு
ஆ நானு கம்ப்யூட்டர் சயின்ஸு தா அப்பொற ஏ நீங்க ஆர்ட்ஸ் காலேஜூ
நா காலேஜ் ஆர்ட்ஸ் எடுத்திருக்க ஆனா கோர்ஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தமா தா எடுத்திருக்க லைக் இது சைபர் செக்யூரிட்டி தா எடுத்திருக்க
அப்டியா ஒரே நிம்ஷோ எங்க அம்மா கூப்பட்றாங்க
அப்டிங்களா செர் செர் செர் கூப்பிடுங்க